ஹலோ கேக்குதுங்க தோழி நல்லா இருக்கீங்ளா
இருக்கப்பா நீங்க நல்லா இருக்கீங்ளா நீங்க நல்லா இருக்கீங்ளா அ
நல்லா இருக்கே நா சாப்ட்டீங்ளா ஆ என்ன செஞ்சிறீங்கோ
ஆ மாடு மாடு வெச்சிருக்கோ மாடு மேசிட்டு இருக்கோ இப்ப மாடு மேட்சிட்ருக்கோ தோழி எங்க வீட்ல மாடு இருக்கு ஒரு பத்து மாடு எதோ அத வச்சு பாத்துட்டு இருக்க ஆ நீங்க சாப்ட்டீங்ளா
ஆ ஓ செரி
தோழி
உங்களுக்கு இது கல்யாணம் ஆயிடுச்சா பசங்க இருக்காங்ளா
ஆ கல்யாணோ ஆயிட்டு பசங்க இருக்காங்க
ஆ என்ன பண்றாங்க பசங்கோ ஆ சாப்ட்டே தோழி
ஆ வீட்ல எல்லாரு நல்லா இருக்காங்ளா
எல்லா நல்லா இருக்கோங்க
ஆ செரி எனக்கு மூணு பிள்ளைங்க தோழி
ஆ
ம் தம்பி வந்து இது பாப்பா தா ரெண்டு ஃபர்ஸ்ட்டு அப்றமா கடைசி தம்பி பாப்பா தர்டு இயரு ஆமாங்க தோழி பாப்பா வந்து பெரியவ பா தேடியர் முடிச்சிருக்காங்க இந்த வருஷோ சின்னப்பப்பா வந்து சென்னையில டாக்டருக்கு படிக்கிறாங்க
ஓ செரிங்க தோழி ஆ சூப்பர் சூப்பருங்க தோழி பரவால்ல அவ்ளோ கஷ் கஷ்டத்திலயு அந்த அளவுக்கு அவுங்களை எடுத்துட்டு போயிருக்கீங்ன்னா பெரிய விஷியோங்க தோழி
ஆ ஆமாங்க தோழி அது வந்து எனக்கு அந்த பிள்ளைங்களுக்காக பாடுபடுறது சந்தோஷமாதா எடுத்துக்கிறே தோழி
ஆமா ஆமா இது பெரிய விஷியோ இல்லியா எல்லாருக்குமே அப்டி தோணாது இல்லியா இவ்ளோ கஷ்டப்பட்டுட்டு டாக்டர் பஃபார்மாசிக்கு போட்டு அத படிக்க வெக்கிறீங்கனா எவ்வளோ பெரிய விஷ்ய
ஆ தம்பி வந்து இந்த வருஷ டுவல்த் படிக்கிறா பயோமேக்ஸ் எடுத்துருக்கா புள்ளைங்க படிப்பு வருதுங்கல்ல அதுங்களுக்கு
ம்
அதனால நம்ம அதுல ஈடுபடுறதுனால சந்தோஷந் தானே இப்ப படிக்காத புள்ளைங்கள வெச்சு வற்புறுத்தி அத படிக்க வைக்கிறத
ஆம்மா படிக்கிற பசங்கன்ற போம்போது நம்ம அவங்ளுக்கு எதுவுமே குடுக்க வேண்டா நல்ல படிப்பு குடுத்துட்டு அவங்க கால மேல அவங்ளே மீண்டுப்பாங்க தோழி
ஆம்மா
ஏனா நம்ப படுற கஷ்டம் அவங்களு படக் கூடாது இல்லையா
அதுதாந்தோழி கட்டாயோ ம்
இல்லீங்ளா
இப்ப நா விவசாயம் எல்லா எது பாக்குறது இல்ல மாடுதா நம்ம வீட்ல மாட்ட வெச்சுதா
ஆஹா அதெல்லா நீங்ளே பாத்துப்பீங்ளா தோழி
ஆமாங் தோழி வீட்டு வீட்டுக்காரவங்க கொஞ்ச ஹெல்ப் பண்ணுவாங்க நா பா்த்துப்பே அப்புறம் கைத்தொழில் வீட் ல கொஞ்ச கொஞ்ச அப்ப இப்ப கொஞ்ச பாத்துபந் தோழி
அப்டிங்ளா
ம் அதாவ்து ஒயர் கூட பிண்ணுவே ஆஹ கேக்குறவங்ளுக்கு பிண்ணி குடுப்பே ஒயர் கூட பிண்ணி குடுப்பே ஒயர் கூட எல்லா டிசெய்ன்லயு போடுவேந்தோழி
உம் ஆக மொத்த சும்மா இருக்கதல ஏதாச்சு ஒண்ணு ஏதனா பண்ணிட்டே இருக்கீங்க ஆஹ
ஆமாங்க தோழி எதே ஒயிர் கூட பிண்ணுவே அப்றோ அது கா பால் கறவை வந்து கறந்து வீட்டுக்கு வீடு குடுக்கறது டிப்போக்கு குடுக்கறது
ஆஹ
அப்புறம் கோயில்களுக்கு தா அதிகமா யூஸ் ஆகுந்தோழி என்னட்டா கோயிலுக்கு தா வாங்கிப்பாங்க அதிகமா
உம் உம் உம் நல்லது தோழி நல்லது நீங்க வெளிலல்லா அவ்ளோ சுத் தல்லா போமாட்டீங்களா
கோயிலுக்கு நெறைய கோயிலு சந்திச்சிருக்கே தோழி எல்லாக் கோயிலுக்கு போயிருக்கே நெறையா
எந்தெந்த கோயிலுக்குங்கோ போயிருக்கீங்கோ
நாங்க டூர் போவோந் தோழி ஒரு கோயிலு ஒரு பத்து கோயிலு ஒரு பத்து அம்மன் ஒம்போது அம்மன் இது போவோ அப்றோ நவ கிரகங்களுக்கு போவோ அப்றோ ஆஹ முருகர் கோயில எது
இந்த நவகிரகன்னா திருநாளார் கிட்ட வருதுங்ளா அதுங்ளா தோழி அங்கல்லா எவ்ளோ ஒம்போது புத்துசாமி என்னவோ இருக்கு அப்டிய அது மொத்தமா பாத்துட்டு வரணும்ன்றாங்ளே அதுங்ளா
அப்டி இல்லைங் தோழி நவகிரகன்னா நம்ம வந்து குரு செவ்வாய் புதன் சு க்கிரண் நீப்பியூ நெப் அதுப்ப இருக்குங்கல்ல
தங்கொ சொல்லி சொன்னாங்கோ அங்க வந்து இருக்குது நவகிரகோ ஒரு ரெண் த்துல ஒரு சாமி இருக்கு அப்டின்ற மாரி சொன்னாங்கோ அதுக்தா நா கேட்டே
அப்படில்ல அ தோழி வந்து ஒரு ஒரு ஒரு ஒரு தலா
ஆ
இப்ப வந்து திருநள்ளாறு வந்து ஒரு ஒரு த ஒரு ஸ்தலம் தா அது
ஆமா அது அது பக்கத்துல பக்கத்துல ஒவ்வொரு எடோ இருக்குங்க தோழி
பக்கத்துல பக்கத்துல இருக்காங்க தோழி வெவ்வேற ஊர்ல இருக்குது
ஊரு ஊரு ஆமா ஆமாங்க ஆமாங்க எங்களால அது பாக்க முடியலிங்கோ ஒரு அதுதா சொல்றே அது அ அந்த பக்க வருத்து தேனோங்கோ அப்படின்ட்டு நா கேட்டே
நா வந்து ஒ ஒவ்வொரு ஊரு ஒம்போது ஊரு நவகிரகன்னா ஒரே நாளையில நம்ம ஒம்போது ஊர சுத்தி பார்த்துட்டு வந்தர்னு தோழி ஒரே நாளையில
தோழி நாங்கலு போயிருந்தோ திருன்னள்ளாறு போயிட் ட்டு அப்படி இந்த மாரிதா சொன்னாங்கோ யாரோ இந்த மாரி உ இங்க நவாக்கு கிரா வந்து ஒரே நாள்ல இந்த மாரி ஒம்போது கோயிலு சுத்தணுன்ட்டுன்னு நாங்க முன்ஞ்ச வரைக்கு ஒரு அஞ்சு கோயில் என்னாவோ போனோங்கோ தோழி அதுக்கப்புறம் போக முடியில எங்களால சரி டயாட் ஆயிட்ச்சு
அதாவது தோழி அதுக்குன்னு ஒரு வேன புடிச்சிட்டு எங்கேயு போய்யி நம்ப என்ன ரொம்ப நேரோ நிக்க முடியாதுங்
ஆமா நாங்க என்னா பண்ணிட்டோ நார்மலா பஸ்ல போனுங்க பாருங்க அ பஸ்சு டைமுக்கு பஸ் இல்ல டைம் வேஸ்ட் ஆ இப்டியே எங்களுக் நேரோ போயிட்ச்சுங்க தோழி அதனால டைம் செட்டாகல எங்களுக் கு கோயில்லு வேற நாங்க போன டைம்ல சில கோயில்லு மூடிட்டு இருந்ச்சு ம திய டைம்லலா போனா அத மூடிருவாங்க இல்லையா ஆ சில கோயில் எல்லாம் மூடிட்டு இருந் சி சில கோயில் தொறந்துனு இருன்ச்சு இப்படிதாங்கோ தோழி போய் பாத்துட்டு வந்தோ
அது எப்படின்னா இப்போ நம்ம ஒரு ஒரு ஒரு வேன்ல போனோனா அந்த டைமிங் தெரியு நமக்கு அந்த ரே நேரோ தெரியு அந்த நேர காலத் த்துல நம்ம கரெக்ட்டா போயிட்டோன்னாக்கா சரியா அந்த அந்த பன்னெண்டு மணிக்கு நட சாத்துறாங்க இல்லையா
ஆமாங்க ஆமாங்க ஆமா ம்
அந்த டையோ அந்த ஒரு மண் நேரத்த ஒ கொஞ்ச நம்ம வந்து வேனு புடி ச்சு போனோம்னா அது கொஞ்ச நின்னு அந்தஎடத்துல பாத்துட்டு வந்தர்லா அடுத்தது
அதா நீங்கோ ஒ ஒரே ட்ரிப்பா எல்லா ஒரு குரூப்பா போயிருக்கீங்க அப்படியே எல்லா ஒன்னா பாத்துன்னு வந்ட்டீங்களா
ஆமாங்க தோழி ஒரு அறுபது பெரி இல்ல தோழி அறுவது எழுவது பேரு ஒரு பஸ்ஸோ ஒரு வேனோ பிடிச்சுதா போவோ தோழி
ஓ சூப்பருங்கோ இது ஜாலியா போகுல்ல இப்படி போறது வந்து ஜாலியா இருக்கு ஆ பாட்டலா போட்டுட்டு அப்படியே கேட்டுட்டு ஜாலியா போவோ நாங்க போனது வந்து எங்க ஃபேமிலியா சும்மா திருநள்ளாறு போலான்ட்டு போனோன் தோழி அந்த அப்டியே டு அப்போ திடீர்னு அங்க பிளான் பண்ணி சேரி பாக்கலாமே அப்படின்ட்டு போனது ஆனா அப்படி இருந்து நாங்க ஃபுல்லா எங்களால பாக்க முடில்ல அ சொன்ன மாதிரி பஸ்ல போயிட்டோமா நேத்துக்கு பஸ்சு இல்ல அங்க வில்லேஜ் மாதிரி ஆட்டோ வசதி இல்ல பஸ் வசதி இல்ல ஆ ரொம்போ உள்ளுக் கா இருக்கு கோயிலுங்கள்லா அப்டியே அது பாக்குறவாளுக்கே எங்களுக்கு டைம் இதுவாயிட்ச்சு அங்கேயே சாங்கால ஆயி ச்சி ஒரு மூன் நாலஞ்சு கோயில் பாக்றதுக்குள்ளே கரெக்டா இருந்தது செரி இதுக்கு மேல நம்ப இன்னு தங்கவும் முடியாது அப்டின்றதுனால கெளம்பிட்ட இன்னொரு வாட்டி பாத் துக்கலா அப்டின்ட்டு
அப்டிங்களா தோழி ம் ம் அது ஒரு ஒரு பிறகு ஒரு அதா நா சொல்றேன்ல வேன்ல போனோம்னா கட்டாய அதா எல்லாத்தையு ஒண்ம ஒன்பது கோள்கள் உள்ளது தானே நவ கிரகங்கிறது அந்த ஓ ஓ அந் த ஒன்பது கோயிலுக்கு நம்ப ஒரே நாரையில போயிட்டு வரும்போது அதுல நமக்கு பலனு இருக்கு எல்லாமே இப் தனித்தனியா போனாலு பலனு உண்டு தான தோழி இருந்தாலும நமக்கு ஒம்போது கோயிலுக்கும் போயிட்டு வரதுல ஒரு பலன் தான
ஆமாங்க தோழி ஆமாங்க கண்டிப்பா அது அந்த ஒம்போது கோயிலுக்கும் போனா பலனுன்றதுக்காக தா நாங்க ட்ரை பண்ணோ முடியில தோழி திருப்பதி திருப்பதி புடி க்கு தோழி நறையா திருப்பதிக்கு போயிருக்கோ பெருமாள்னா ரொம்ப புடிக்கு அதனால திருத்த ஆமாங்கோ ஓ அது புக் பண்ணாம போயிட்டோ ஒருவாட்டி ரொம்ப ஆசையில நா எங்க வீட்டுக்கார கேட்டுட்டே இருந்தே நா சின்ன வயசுல பாத்தது போலா அப்டின்ட்டுன்னு சேரி அவரு என்ன பண்ணாரு சேரி உண்டியில காசு எல்லா சேத்தி வச்சிருந்தோ சேரி எடுத்துக்கோ எல்லா போலான்ட்டுன்னு நாங்க வீட்ல ஃபேமிலியா எல்லா போனோ தோழி ஆ சடனா அந்த பிளானே இல்ல புக் பண்ணணுன்ட்டு திடீர்னு போயிட்டோ அங்க பாத்தா கூட்டோன்னா கூட்டோ அப்டியொரு கூட்டம் ஆ அங்கேயே ரெண்டு நாளு வெயிட் பண்ணோ ஓ இந்த இதுல போட்டு அடச்சிட்டாங்கோ அடிச்சிட்டு யாரோ வி ஐ பி வருவாங்கோ அதனால வந்து இப்போதைக்கு ஓ தொறக்க மாட்டோ அப்டின்ட்டாங்கோ
இல்ல தோழி வி ஐ பி வந்தாலு வராட்டினாலு நம்ம போற போது நேரடியா எல்லாரையு விட்டாக்கா ஒரு கூட்டத்து நெரிசல்ல விபத்து ப ஏற் படுங்கிறதுக்காக அவுங்க அந்தந்த எடத்துலயு தனித்தனியா ரூம்ல வச்சுருவாங்க தோழி
ஆமா அப்புறோ நாங்க கை கொழந்தையெல்லா வச்சுட்டு எங்களால இருக்கவே முடியல செரி துணி மாத்த துணிய ரொம்பெல்லா எடுத்துட்டு போல செரி பாப்பாவு ரொம்ப அழுதுட் டே இருந்ச்சு அப்புறமா சரி கெளம்பிர்லா இன்னொரு வாட்டி கூடோ நம்ப புக் பண்ணிட்டு கூடோ வர்லா அப்டின்ட்டு மொத் தோ தா வாட்டி போயிட்டு என்னால சாமி பாக்க முடியிலே அப்டியே ஒரு ஏக்கத்துலேயே வெளியவே ட்டு பெருமாள கைய கும்ட்டுட்டு ஆ உண்டியில எல்லா வெளியே இருக்கிற எடத்துலயே போட்டுட்டு அப்பனடியே மனசு கஷ் டமா திரும்பி வந்ட்டோ தோழி அப்புற பஸ்ல ஏர்றோ எங்க கூட எல்லா இருந்து அது கூண்டுக்குள்ள அட் ச்சி இருந்தாங்கோ பாருங்கோ அவுங்கல்லா சொல்றாங்க நாங்க வந்து எல்லா சாப் ட்டுட்டு பஸ்ஸு வந்து ஏறுனோ கெளம்பலானட்டுன்னு அந்த பஸ்ல வந்து சொல்றாங்கோ நீங்க கெளம்பிட்டீங்கோ அப்டியே எங்கள விட்டுட்டாங்கோ ஒரு பேட்சா நீங்க ஏ அதுக்குள்ள கெளம்பிட் ங்கோ அப்டின்றப்போ இன்னு எவ்வளோ கஷ்டமா இருக்கு நாங்கள்லா சாமி தரிசனமே பாத்துன்னு வந்ட்டோன்றாங்கோ
அப்டி இல்லங்க தோழி ஒரு நம்ம எது வுமே நமக்கு வந்து எல்லா குடுத்து வச்சதுன்னு சொல்லுவாங்கல்ல தோழி எதுவா இருந்தாலு சரிதா நமக்கு இறைவனுடைய அனுக் கிரகோ முழுமையா நமக்கு இருக்கணு அ அந்த எடத்துக்கு சில எடத் த்துக்கு போயிட்டு அந்த கால கூட அந்த எடத்த கூட ப பாக்க முடியாத சூழ்நிலைகள் வந்திருக்கும் தோழி
ஆமாங்க தோழி அதுதா நானு அப்புறோ இவரு கிட்ட நா ரொம்ப அழுதுட்டே எனக்கு என்னவோ அது நா எனக்கு அதிருஷ்டோ இல்லையோ என்னவோ அந்த கடவுள் என்ன கூ ப்புல்லையோ என்னவோ எனக்கு இப்படியெல்லா நா மொத வாட்டி வந்து நா இந்த மாரி பாக்க முடியாம வரேன்றது எனக்கு ஏத்துக்கவே மு டியல ஏ மனசு அது ஏ கூட வந்தவங்கல்லா பாத்துட்டாங்க நா மட்டு இப்டி வன்டேன்றது அப்றோ அழுதுட்டே தா வந்தே நானு அப்புறோ இவரு என்ன பண்ணிட்டாரு வீட்டுக்கு வந்துட்டு ஒரே ஒரு மாசமா ரெண்டு மாசமா கேப் விட்டு எனக்கு தெரியாமே புக் பண்ணிட்டாங்கப்பா நா பாக்க முடியலேன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டுட்டனே அப்டின்டுன்னு புக் பண்ணிட்டு திருப்பதிக்கு திருப்பி ரெண்டாவது வாட்டி கூட்டிட் போனாரு நீ பாத்தே ஆவனு வா என்னாத்துக்கு நீ அவ்ளோ கஷ்டப்பட்டேல்ல அப்டின் டுனு அதுக்கப்றோ போயி நல்லா சூப்பரா பாத்துட்டோங்க தோழி போயிட்டு நல்லா தரிசனோ ஆமா நல்லா தரிசனோ பாத்துட்டு அப்பதா எனக்கு மனசு நிம்மதியாவே ஆச்
அது மாதிரிதாங்க தோழி சமயபுறத்துக்கு போயிருந்தோ தோழி நாங்க ஒம்போது கோயிலுக்கு போனோல்ல அப்ப வந்து சமயபுரத்து ஒரு ஆலயத்துக்கு போயிருந்தோ சமயபுரோ கேள்விப்பட்ருக்கீங்கல்லா சமயபுரோ சமயபுரத்து அம்மன்
ம் தெரியுங்கோ தெரியுங்கோ
ஆ அந்த கோயிலுக்கு போயிருந்தோ பாருங்க இதே போலயே போயிட் டு நாங்க யாருமே சாமிய தரிசிக்கல அப்போ வந்து ஒரு திருவிழா டயத்துல போயிருந்தோ தோழி
ஆ
அப்ப சாமிய பாக்க முடியில
ஆ
ரொம்ப வருத்தமா இருந்துச்சு சாமிய பாக்க முடியலையே அப்ப அந்த ஆலயத்துக்கு போயிட்டு அந்த அம்மன் மொகத்த பாக்கலனா கஷ்டமாதான
ஆமா ஆமா கண்டிப்பா
ஆ அப்ப நாங்க சொல்லிட்டு வந்தது எங்கள அழச்சு போனாங்க பாருங்க அவரு ஒரு குருநாதருல்லா சொல்லுவோ நானு
ஆ
அ அவரு அழச்சிட்டு போயிட்டு மருத்துப்பட்றோனு சொல்லிட்டு நீங்க திரும்பி அடுத் கெளம்புங்கன்னு சொல்லி அதே மாரிதா தோழி மறுபடியு ஒரு ஒரு மாசத்துலேயே நாங்க போயிட்டோ ஆ ஒடனே
ம்
தோழி
ஆ சொல்லுங்க தோழி
நம்ம இத பத்தி கொஞ்சோ இதுது அடுத்தது பேசுவோ தோழி இந்த வரே பேசுறே தோழி
ஆ செரிங்க தோழி நன்றிங்க தோழி நீங்க பேசுன்து ரொம்ப சந்தோஷோ நன்றிங்க தோழி மிக்க நன்றி இன்னோரு கால்ல இணையலா தோழி செரிங்ளா